அதுக்கே ஆ
ஆ மேம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே மேம்
ம்
என்ன என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே இப்போ சும்மா டி வியில படந்தா பாத்துட்ருந்தே இவ்ளோ நேரோ
ஆமா ஆமா நானுந்தா படம் பாத்துட்டுதா இருக்கே மேம் இந்த பழைய பட ஒன்னு போட்ருக்காங்க விஜய் பட ஒன்னு போட்ருக் காங்க சரி அததா துள்ளாத மனமும் துள்ளும் போட்ருக்காங்க சரி அது கொஞ்சோ ஃபேவரட்டான மூவினால ம்
ஓகே ஓகே நம்ம அப்ப படத்த பத்தியே பேசலாமா படோ நமக்கு என்ன பாட்ட பத்தி எதா பேசுவோ ஓகே உங்களுக்கு என்ன பட ரொம்ப புடிக்கு
அதா சொன்னேல மேம் எனக்கு நா நெறைய டைம் பாத்தது ஆ பாத்தது வந்து என் இ பி இருக்குல்லைங்களா நீதான் என் பொன் வசந்தம் ம் அது வந்து நெறைய டைம் பாத்திருக்கே மேம் நெறைய டைம் அது காலேஜ்ல இருக்குறப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ அது கொஞ்சோ ஆ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால
ம் ம்
சேந்து அந்த நைட் டைம் எப்ப பாத்தாலு மொதல்ல இத இத மொதல பாத்துருவோ ம் அப்பதா அது ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அதனால அந்த படத்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது டைம் பாத்துட்டோம் போல எல்லாரு சேந்து திரும்ப திரும்ப டெய்லியோ மொ மொதல் நாள் பாத்தோன்னா மறுநாள் திரும்பவு அதேதா அந்த பாட்டோ அந்த படமோ அதேதா
ஆமா அந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கூ அந்த படத்துல ம் ஆமா
எக்ஸ்ப்ரெஷன் பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாருந்ச்ச ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது வந்து துள்ளாத மனமும் துள்ளும் தா ம் அ து நம்மளே அறியாம கண்ல தண்ணி வந்ததுன்னா அது இந்த படந்தா வேற எந்த ப படத்துக்கோ நா எமோஷனல் ஆகல
ம் ம்
இது வந்து வீட்ல பாத்ததுதா அது ரொம்ப வருஷ கழிச்சுதா பாத்தது அதுக்கு முன்னாடி பாத்துருந்த நானு அதெல்லா எனக் ஞாபக இல்ல மறுபடியோ ரொம்ப வருஷோ கலிச்சு திரும்ப பாக்குறப்போ அந்த க்ளைமக்ஸ் பாத்துது ரொம்ப அழுதது அந்த மூவி மட்டுதா அதுக்கப்பறோ இன்னொரு நாள் என்னா ச்சினு இப்ப ரீசென்டா ஸ்கூல்ல ம் அமரன் படத்துக்கு போலா அப்டின் சொல்லி படத்துக்கு போய்ருந்தாங்ளா அவங்களா போயிருந்தாங்க நா அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்ட அப்பற நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ளான் பண்ணோ மறுபடியு போலான் சொல்ட்டு போலானு சொல்லி நாங்க ஒரு நாள் போனோ ஆனா எனக்கு ம் அந்த மூவிக்கு போறதுக் கு முன்னாடி எனக்கு என்னன்னா அந்த மூவி பத்தின டீட்டெயில்ஸே தெரியில அது எ எங்கேருந்து வந்துச் ச்சு அது ரியல் ஸ்டோரி அப்டிங்கறத டீட்டெய்ல்ஸ் வந்து எனக்கு தெரியவே கெடயாது மூவி பாத்து முடிச்சு அந்த க்ளைமாக்
அதுவு அந்த படத்துல ஒ ஒரு சீன் வரு பாருங்ளே அவுங்க ரெண்டு பேரு பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து ஒரு பைட்டு சீன் வருவோ அப்ப இரும்பிக்ட்டே இருப்பா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த சீன் பாக்றப்போ
ம் ஆமா அப்பறொ வந்து அந்த அ அந்த க்ளைமேக்ஸ்ல அந்த ரியல் அ ஆ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பு பொண்ணோட போட்டோ போட்டாங்க இல்லயா அப்பதா எனக் கு சொன்னாங்க இது வந்து ரியல் ஆ கப்புல் அப்டின் சொல்லிட் டுஅப்றொந் தா எனக்கு தெரியுது இது ரியல் ஸ்டோரின் சொல்ட்டு அப்பதா ரொம்ப மிஸ் பண்ணே அதுக்கு முன்னாடி வரிக்கோ அந்த படத்த பாக்குறப்போ இவுங்கல்லா ரொம்ப எக்ஸைட்டடா பாத்தாங்க எனக்கு அது அவ்ளோவா தெரியல தெரியுது இவுங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க போல எனக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல மூவிலெல்லா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்லதா இப்போ ரீசென்ட்டா வர்ற ப படத் துலல்லா நா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து மூணு மண் நேரல்லா ரெண்டு மண் நேரல்லா உக்காந்து பாக்க மாட்டே பாக்க மாட்டே இது இது புதுசா வந்துருக்கே அந்த படத்த பாக்கணு அந்த இன்ட்ரெஸ்ட்டெல்லா கெடயாது ம் பாத்த படொ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பாப்பே இங்கிருந்து டிராவல் பண்ணி போறப்பவே அவ்ளோ எக்ஸைட்டடா ஐயோ படோ மிஸ் ஆய்ற போகுது ஸ்டார்ட்டிங் அ இன்ட்ரவல் வரைக்கொ மிஸ் ஆய்ற போகுதுன் சொல்லி அவ்ளோ பொளம்பிட்டே போனாங்க எனக்கு எந்த அ நா என் என் எதுமே ரியாக்டே பண்ணவே கெடயாது
ம்
போய் முடுச்சதுக்கு அப்றொ தா ரொம்ப ஃபீல் பண்ணே நானு ஐயோ இது ரியல் ஸ்டோரியான் தெரிய தெரியவே இல்ல ஏன்னா அவுங்க பேசுறப்பல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவே தெரியில விட்டுட்டே நானு ஐயோ இது எது இது எதுக்கு இப்டி பேசுறாங்க அப்டின் சொல்ட்டு அ அதுக்கப் அப்றந்தா ரொம்ப ஃபீல் பண்ணே அதுக்காக உங்களோட ஃபேவரெட் மூவி எது மேம்
என்னோட ஃபேவரட் மூவின் பாத்திங்கன்னா எனக்கு ரொம்ப புடிக்கு எல்லாமே நா பாத்துருவே எப்டின்னா எனக்கு ரொம்ப நா ஒரு கிட்டத்தட்ட அதிகமா நா ஒரு படொ பாத்ருக்கே அப்டின்னா வந்து இந்த உனக்கும் எனக்கும்னு இருக்கு இல்லைங்ளா சம்திங் சம்திங் படோ அதுவு ரோமியோ ஜூலியட்னு சொல்லுவாங்கல்ல அதுவு கிட்டத்தட்ட ஒவ்வொரு படமுமே ஒரு ஹண்ட்ரட் டைம்க்கு மேலயே ஹண்ட்ரட் டைம் கம்மி தா அதுக்கு மேலயே பா்த்துருப்பே எனக்கு ரொம்ப புடிக்கு அது அதே மாரி விஜய்யோட படொ எல்லாமே பாத்துருவே எப்பப்போ வருதோ அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் குள்ளயாவது பாத்து பாத்தர்ணு எனக்கு விஜய் அவ்ளோ புடிக்கு அதே மாரி விஜய் நடிச்சு எனக் ஒரு மாரி ரொம்ப அ எப்டி சொல்றது ஹாட் டச்சிங்கான படோன்னு பாத்தா எனக்கு அந்த தெரி படொ ரொம்ப புடிக்கு அதுவு அந்த சமந்த்தா சீன்லா இருக்கு இல்லைங்ளா அது எனக்கு ரொம்ப புடிக் நீங்க சொன்ன மாரிஅந்த அமரன் படத்திலய்மே பாத்திங்கன்னா வந்து எனக்கு தெரியு அந்த மாரி கத வந்து ஒ அ ரியல் தா அப்டின் சொல்லி தெரிஞ்சுதா போனோ அதுல ஒவ்வொரு சீனு வந்து ரியல்னு நெனக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லாம அந்த கடசில அந்த பொண்ணு வந்து அவுங்க அம்மா கிட்ட கே கு இந்த மாரி அப்பா அடுத்த லீவுக்கு எப்போ வருவாங்க அப்டின் சொல்லி கேக்கு அந்த சீன்ல அப்டியே கண்ல மால மாலையா தண்ணி ஊத்திட் இருக்கு அவள அவள பாத்தா அவ சூப்ரா நடுச்சுர் பாங்க இவுங்க அந்த சாய் பல்லவி இருக்காங்கல்ல துல நல்லா நடிச்சிருப்பாங்க அதுல அதே மாரி நா பாத் து எமோஷனல் ஆன படோ நெறய படோ இருக்கு அ இது அந்த சிவகார்த்திகே படோ அண்ண தங்கச்சி படோ ஒன்னு இருக்குல்ல அதுவு ரொம்ப இதா இருக்கு அ க் க கடைசியா கத நல்லா இருக்காது க ஸ்டாடிங்ல இருந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேமிலி என்ட டிய்னிங்கா இருக்கு அந்த படோ அந்த மாரி நெறய பட சொல்லலா ஆ மோஸ்ட்டா எனக்கு ரொம்ப அதிக டைம் நா பாத் திர படோன்னு பாத்தீங்கன்னா விஜய் சாரோட படந்தா அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு விஜயோட படத்துல இன்னோன்னு என்னன்னா அந்த திருப்பாச்சி படோ இருக்குல்ல அதுவு அண்ண தங்கச்சி படோ ஒன்னு இருக்கு அதுவு அதுதா அதுவு சூப்பரா இருக்கு ம்
யம் ஆல்ப்புறனிக் கு இந்த ஹீரோயின் விஜய் வந்து சிம்ரன் கூட நடிச்ச படோன்னா ஓகே நா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பே நானு இப்பவுமே புடி கூ எந்த ஹீரோயின் புடிக்குன்னா சிம்ரன் மட்டு தா புடிக்குன் சொல்லுவே நானு அப்புற அந்த எடையில வந்த அனுஷ்கா வந்திருந்தா அனுஷ்கா வந்திருந்தா அவள அவளோட ஹைட்டு க்கு அவளோட டான்சுக்கு கொஞ்சோ சூட் ஆகுது ஓகே அனுஷ்காவு நல்ல தா இருக் கானு வேற எந்த ஹீரோயினு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு
அப்றோ இந்த ப்ரியமானவளே படோ நல்லா இரு க்கு பாத்திருக்கீங்கல்ல சூப்பரா இருக்கு அந்த படோ இந்த படமும் அதிக டைம் பாத்திருக்கே இந்த லிஸ்ட்ல அதுவு இருக்கு அதுவு எவ்ளோ டைம் பாத்தாலு மறுபடி‌ பஸ் புதுசா பாக்குற மாரியே பாப்பே வீட்ல எல்லா கேப்பாங்க இன்னு இது என்ன புது படோ மாரி ஒரு சீன் கூட விடாம ஏ பாத்துட்டு இருக்க என் வேற போடு வேற போடு திட்டுவாங்க இது முடிஞ்சாதா சேனல் மாத்தனு அப்டின் சொல்லி ஒக்காந்து பாத்துக்கிட்ருப்பே
ம் அதெல்லா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டிங் தா அந்த பழைய படோனாலே
கம்பேர் பண்ணும் போது அப்ப வந்து படம்லா எவ்ளவோ நல்லா இருக்கு
ம் நெறய பட நல்லா இருக்கு இப்போ இப் ரொம்ப ரேரா தா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு இந்த அமரன் மாதிரி படோ இல்லாதா கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ம் மத்ததெல்லா வந்து அப் இப்ப ப்ரீவியஸா இருந்ததெல்லா நெறய படம் திரும்ப திரும்ப பாத்தாலுமே வந்து து நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது
பாட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்டிதா முன்ன இருந்த பாட்டு அதெல்லா இப் இப்பவு நல்லா இருக்கு இப்ப வந்து அதாவது எப்டின்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு மாறிடுது நாம வாழ்ந்த நாம வாழ்ந்த டைம்ல அப்பா அம்மா போடுற பாட்டு நம புடிக்காது இப்ப அதலா கேக்கும்போது து என்ன எதுமே இவ்ள நாள் கேட்காம இருந்திருக்கோ அப்டின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டுமே இருக்கு கு அதே மாதிரிதா இப்ப அவுங்களுக்கு இருக்கு நம்ம பாடறப்ப நம்மளோட நம்ம காலத்து பாட்டு எதுமே அவுங்களுக்கு புடிக்காம தா இருக்கு கண்டிப்பா போக போக தா அவுங்களுக்கு தெரிய வருனு நெனக்கிறே இப்பல்லா பாட்டா ஒரு சில பாட்டுல்லா வந் என்னடா பாட்டு எழுதி இருக்கீங்க அப்டின்னுதா இருக்கு நெறய
அப்படிதா இருக்கு உம் ஆனா இவங்க எல்லா அந்த இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து நைன்டீஸ் ஓட பாட்டு வந்து அவ்ளோ விரும்புறதே கெடையாது ம் னவ் ம் கொஞ்ச பேரு என்னன்னா ஓகே அந் அதோட லிரிக்ஸ் மாதிரி இங்க லிரிக் ஸ் கெடையாதுன்ற மாதிரி இருக்காங்க
ஆ இப்ப நைன்டிஸ்லுள்ள உள்ள எயிட்டிஸ் அப்போ அ எம் ஜி ஆர் காலத்து பாட்டுமே எனக்கு புடிக்கும் இப்போ இப்பவுமே அதுவு வந்து ரொம்பல்லா இல்ல ஓரளவுக்கு இந்த அ சில கருத்து பாடகுகள்கெல்லா இருக்கு அவரோடது அது எல்லாமே நல்லா இருக்கும் நெறைய பாட்டு அப்பா வந்து நாங்க வீட்டு ல ஏதாவ்து ஒர்க் பண்ணும் போதெல்லா போடுவாங்க அந்த கந்த டைம்ல எஃப் எம் ல எல்லா போடுவாங்க அப்பல்லா எனக்கு புடிக்காது இப்ப அதெல்லா யோசிக்கும் போது கேட்கு போது ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா
ஆமா அதெல்லா நல்லாதா இருக்கு இந்த கருத்துள்ள பாட்ட எல்லா வந்து நாங்க கீழ இது பண்ணிட்டு இரு ம்ம யூ ஜி பண்ணிட்டு இருக்கோ யூ ஜி பி ஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்கறப் ம் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லிட்டே இருப்பா இந்த பாட்ல இந்த ஒரு கருத்து இருக்கு பாரு அப்டின் சொல்லி அவ சொல்ல சொல்லதா வந்து கொஞ்சோ ஆ யன் கொஞ்சோ அதெல்லா பாக்கணு அப்டின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அதெல்லா கொஞ்சோ பாக்லாமே கேக்லாமே அவ சொல்றது நல்லா இருக்கே அப்டின்ற ஒரு மைண்ட் செட் அவ்ங்க சொல்ல சொல்லதா வந்துச்சு உம் இப்பவுமே பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இது ஐயோ படம் பேர் எனக்கு தெரில
ஆ
நிலாவே வா ஒரு சாங்குக்கும் பழைய பாட்டு தா அதுவும் அதெல்லா இப்ப கேக்குறக்கு எவ்ளோ நல்லா இருக்கு முன்னாடி எல்லாம் வந் பெருசா தெரியில இதெல்லா ஆ இப்பல்லா என்ன இப் ப்படியெல்லாம் பாட்டுருக்கு தூக்கோ வருது இந்த பாட்லா கேட்டா அந்த மாரிலா இருக்கூ ஆனா இப்போ அந்த மாரி இல்ல ம் இப்பல்லா
கூட அந்த நீ சொல் நீங்க சொல்ற அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்பவே இஷ்
நல்லாருக்கூ ஆ
தி வர்ற பாட்டு அதெல்லாமே வந்து ரொம்பவே இஷ்டோ அவளுக்கு அவ்ரு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்ப எப்ப பாரு அந்த பழய பாட்டு தா
ஆமா நல்லார்க்குங்க அதெல்லா ரொம்ப பழசு அதாது ஒரு சில பாடலு அதிலிய்மே நல்லா இருக்காது அந்த டைம்ல வந்த பாடல்கலே ஒரு ஸ் சில நல்லா இருக்காது ஆனா ஒரு சிலதுலா ரொம்ப நல்லாருக்கோ மியூசிக்லர்ந்து எல்லாமே கி நல்லார்குக்
சூப்பரா இருக்கு நீ இதுல கூட ஆ எந்த ஹீரோயின் புடிக் குனா இது வரிக்குமே வந்து எனக்கு இப்ப இந்த ப வந்த ஆ புது ஹீரோயின்ல ஆ யாருமே வந்து அந்த அளவுக்கு இந்த சிம்ரன் மாதிரி அட்ரக்ட் பண்ண கெடையாது
ம் ம்
ம் ரொம்ப சூப்பர் சிம்ரன் வந்து டான்ஸ்லயு சரி அவ்ளோட எக்ஸ்ப்ரஷன் ச எல்லாமே சூப்பரு தா
ஆ ஆ ஓகே அ ஓகே செரிங்கா ஓகே ஆ ஆ சேர் வச்சிர்ர ஆ ஓகே